சகோதரி மதிய வணக்கம் என்ன பண்றீங்க
நா உக்காந்துருக்கே அம்மா அம்மா வந்து ஒரு பொடி போட்டு தந்தாங்க அத குடிக்க போறே
ஒ என்ன பொடி சகோதரி
அது வந் இந்த ஆஸ்பத்திரில புடிச்சோ ல தண்ணி கொறவா இருக்கதுக்குள்ள அப்படி
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி
அதயு குடிக்கணு
ஓ பன்னெண்டு மணி டைம்ல தா குத் அதுக்குன்னு ஒரு டைம் குறிப்பிட்ட டைம் வச்சிருக்கீங்க சகோதரி இல்ல மதியமா
பதினொன் மணியு சாய்ங்காலோ அஞ்சு மணியு வந்தாங்க ஆனா குடிக்கிற டைம்ம பாத்தீங்களா
ஓ சேரிங்க சேரிங்க சகோதரி உங்களுக்கான வேலய நீங்களே செஞ்சுப்பீங்களா சகோதரி இல்ல அம்மாதா பண்ணுவாங்களா
ம்மா தா
பரவால சகோதிரி அம்மாக்கு ரொம்ப செல்லமோ நீங்க
இடியல்ல அப்டியெல்லா இல்ல
சேரிங்க சேரிங்க சகோதரி தே நம்ம அம்மா வீட்ல இருக்கிற வரைக்கு மட்டுந்தா நமக்கு இந்த சுகந்திர சுகந்திரம்லா கெடைக்கு நல்லா ஓய்வு எடுத்துக் லா அதுக்கப்றோ நம்ப வந்து நம்ப நம்ம ஹெல்து கொஞ்சோ சரியாயிருச்சு அப்டின்னு நம்ப நம்மளோடைய வீட்டுக்கு போனோம்னா எல்லா ஒர்க்குமே நம்ளேதா தனியா பண்ற மாரிருக்கு
ஆமா ஆமா கண்டிப்பா ஆமா அங்க போனா நம்மதா நம்ம துணியா கழுவ வேண்டியதாருக்கு கணவர் துணிய கழுவணு அப்றோ கொழந்தைக துணிய கழுவணு
ஆமா ஆமா சகோதரி நீங்க வந்து கூட்டு குடும்பமா இருக்கீங்களா சகோதரி நீங்க நீங்க தனி குடும்பமா இருக்கீங்களா சகோதரி ஒ‌ உங்களுக்கு முங்க முங்களோ க கணவர் கூட பொறந்தவங்க ஒரே ஒரு அண்ணனுசம் மொத்தோ ரெண்டு பசங்க தானா
மொத்தோ எங்க கணவர் கூட பொறந்தவங்க வந்து மூணுக்கு க அண்ணா
ஓகே ஓகே சகோதரி இப்ப மொத்தோ மூணு பசங்க மூணு பசங்களுமே வந்து கூட்டு குடும்பமதா நீங்க இருக்கீங்க
இல்ல ஒருத்தங்க வந்து என்னன்னா எடைல வந்து ஒரு ரெண்டு வருஷத் மூணு வருஷோ இருக்கும்னு நெனைக்கே கடலுக்கு வந்து இந்த மீன் பிடிக்க தொழில்க் போவாங்கல்ல
ஆ ஆமா சகோதரி
ஆ அதுல போய் கடல்ல தவறி விழுந்து இறந்துட்டாங்க
ஓ சேரிங்க சேரிங்க ஓகே
ரெண்டாதுள்ளவங்க தனியா வந்து அவுங்க அவ்ங்க ஒய்ஃபுக்கு அம்மா வீட்ல பணம் குடுத்து அப்டியே எடொ வாங்கி குடுத்து அவுங்க தனியா வீடு போட்டு உட்காந்ருக்காங்க மூணாவது உள்ளவங்களு நாங் களுமு சேந்துருக்கோ மாமியார் மாமனார் கூட
ஓ இப்ப வந்து ரெண்டாவதா இருக்கிற வந்து இந்த மூணு கொழந்தைங்கன்னு சொன்னீங்களே சகோதரி அவங்களுக்கு அவுங்களுக்கு மூணு ஓகே ஓகே சகோதரி இப்ப வந்தா நீங்க வந்து பெரிய பையே இருக்காங்களா சகோதரி
என்னது
ஒருத்தர் மீனவர் வந்து மீன் பிடிக்கும் போது இறந்துட்டாங்கன்னு சொண்ணீங்க அவரு வந்து மூத்தவரா
ஆமா அவுங்கதா மூத்தவங்க
அவுங்க இருக்காங்களா சகோதரி
இது சொன்னேல்ல இறந்துட்டாங்க
அவுங்க மருமக அவுங்களோட வைஃப் மட்டுந்தா உங்களோட இருக்காங்களா?
இல்ல, அவுங்க என்னன்னா அவுங்க அவுங்க வந்து எறக்கறதுக்கு முன்னாடியே சண்ட போட்டுட்டு அவுங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. போயி அவுங்க இப்ப ரெண்டத்து கால்யாணோ ஆம் வந்து கொழந்தையு கொண்டே போயிட்டாங்க. ஒரு ஒரு வய்சு கொழந்த உண்டு
ஓகே ஓகே செரிங், இப்ப வந்து ரெண்டாவது பையனும் நீங்களும் கடைசி பையனும் தா ஒட்டுக்கா இருக்கீங்க?.
ஆமா ஆமா
செரிங்க செரிங்க சகோதரி உங்க மாமனார், என்ன சகோதரி வீட்ல இருக்காங்களா? அவரு வேலைக் போவாருங்களா, மாமியாரு வீட்லதா இருக்காங்க.
அவுங்க எப்பமாவது அவுங்குளுக்கு வாரத்துல ரெண்டு நாள் இந்த முட்டாய் வேல கம்பெனில வேல உண்டு.
ஓ செரிங்க செரிங்க சகோதிரி செரிங்க செரிங்க சகோதிரி
அப்டே போயிட்டுரு
அ அப்டியே நாட்கள் போக வேண்டியதா
ம்ஹூ
நாள் அப்டியே போக வேண்டியதாங்கிறே நம்மளு நாட்களோடு சேந்து ஓட வேண்டியதா
அது இல்லாம வந்து மூணாவது உள்ளவங்க வீட்டுக்கு ஒண்ணுமே குடுக்க மாட்டாங்க.
ஓ மூணாவது பையனா சகோதிரி.
ஆமா ஆமா
வீட்டுக்கு ஒண்ணு குடுக்க மாட்டாங்க உங்க கணவருங்களா
இல்ல இல்ல கணவருக்கு அண்ண
ஓ! செரிங்க செரிங்க சகோதிரி.
அதாவது கூட்டு குடும்பமா இருக்கறது ஷேர் பண்ணி பண்ணணோ அப்டிதானே
ஆ ஆமா சகோதரி நம்ப நம்ப பாதி குடுக்கணோ இப்ப அண்ண தம்பி ரெண்டு பேருமே அண்ண பாதி குடுப்பாரு த தம்பி பாதி. குடுக்ரீங்க இது தானே சகோதரி மொற. ஓ! அந்த மூணுமே பையன்னு சொன்னவங்களா மூணு கொழந்தைங்க அவங்குளுக்கு ஏ ஏ குடுக்க மாட்டாங்க உங்க மாமியார் எதும் கேக்க மாட்டாங்க
ஏன்? அவுங்க அம்மா குடுக்க அம்மாக்கு குடுக்கவு மாட்டாங்க.
ஓகே
எங்களுக்கு தரவேண்டா, அவுங்க அம்மா கொடுத்தா. அம்மா அவுங்க அம்மாவே ஷேர் ஆ மாமியார் ஷேர் பண்ணி இது பண்ணுவாங்கல்ல ஆனா அவுங்க குடுக்க மாட்டாங்க. இவுங்களும் வாய் தொறந்து கேக்கவு மாட்டாங்க.
உங்க கணவர் மட்டுந்தா குடுத்துட்ருக்காரு வீட்டு செலவுக்கு. ஏ சகோதரி அது எப்டி சகோதரி ஒரு ஒரு இப்ப நீங்க தனியா யாருமே இல்ல உங்க மாமனார் மாமியார் நீங்க மட் இருந்தீங்கன்னா குடுக்கலா தப்பு கெடையாது. உங்களோட மச்சாங்கார இருக்கும் போது அவருமே பாதிப்பங்கு வீட்டுக்கு குடுத்ததான ஆகணு உன்னியே அவுங்க அவுங்களோட வொய்ஃப் எதுவுமே சொல்ல மாட்டாங்களா
அவுங்க ஒன்னோ சொல்ல மாட்டாங்க.
அவுங்குளுக்கு வந்து சந்தோஷந் தானே நம்மளோட காசு நம்மகிட்டயே இருக்கு மத்தவங்க கிட்ட போகலேனு சந்தோஷந் தானே
ஆமா
நீங்க அவங்களோட நல்லா பேசுவீங்களா? சார்
இப்ப நா இங்க இருக்கிறதுனாலே பரவாயில்ல இப்ப நா ரெண்டு கொழந்தைகளு கொண்டு போனேன்னா. அப்ப எங்குளுக்கு செலவு பாக்க வேண்டாமா
கண்டிப்பா சகோதரி! நீங்க ரெண்டு கொழந்தைய கொண்டு போனா உங்களுக்கே செலவு பத்தாதது இப்டி வீட்டுக்கு அவரு குடுத் சர்மா அப்ப உங்க செலவுக்கு என்ன பண்ணுவாரு அவரு?.
ஆமா ஆமா அப்புறம் நீ இப்ப வந்து அவுங்க வந்து அசால்ட்டா தூக்கி குடுத்துட்டு இருக்காங்க. இது நா போன பெறகு அந்த பைய இங்க வந்து கொழந்தைங்குளுக்கு, சாதனோ வாங்க வேண்டியதுதா அது குடுத்த ஒட்னே அப்ப அந்து மாமியார் என்ன சொல்வாங்க நா வந்தோன கொ சம்ளத்த கொறச்சு குடுக்கணு அப்டின்னு சொன்னாங்க
ஆமா பொண்டாட்டி வந்து சொல்லி குடுத்துட்டா போல குடுக்க வேணான்னு அதனாலதா குடுக்காம இருக்காங்களோ நீங்க வந்து உங்க கணவர்கிட்ட நீங்க தா சகோதரி சொல்ல சொல்லணு அவுங்க அண்ணனு குடுக்க சொல்லி
அவ்ளதா குடுக்கவு மாட்டாங்க எடுக்கவு மாட்டாங்க அவுங்க அவுங்க வந்து அவுங்க பாட்
ஒங்க கணவர் வந்து எதார்த்தமா இருப்பாரோ வந்துட்டு
நம்ம இப்ப நம்ம குடுக்காம இருந்து ஒரு வீட்டலந்து சாப்ட்டுட்ருக்கோ எல்லாரு என்ன சொல்வாங்க
சகோதரி சில பேர்லா அப்புடிதா சகோதரி இருக்காங்க அதலா வந்து அவுங்ளுக்கு தோணுமா தோணாதாங்கறது தெரியமாட்டே அவங்க என்ன சகோதரி வேலக்கி போறாங்க உங்க மூத்தாரு
ஆட்டோ ஓட்றாங்க
சொந்தமா ஆட்டோ ஓட்றாங்ளா சகோதரி
அ அ ஆமா ஆமா
ஆட்டோ ஓட்னா ஓரளவுக்கு வருமானோ வருல
ஆமா இப்போ உள்ள டீசல்ல்லா ரெட் அத்னால கொஞ்சோ சம்பள வந்து கூடுதலாதா வரு நறைய சவாரி வரதா செய்யிது என்ன பண்றாங்கன்னே தெரியல
சகோதரி எப்புடிதா நமக்கு கூட கூடுதலா சம்பள வந்தாலுமே கம்மியா சம்பள வந்தாலுமே சகோதரி ஒரு அம்ப் ஒரு ஒரு வீட்டுக்கு நம்ப ரெண்டாயர்வா குடுக்கம்னா ஒரு ஆயர்வாயாச்சு குடுக்கணுல்ல சகோதரி ஆ இப்ப வந்து உங்க கணவர் வந்து அந்த ஆயிரத் அவுங்க பாதி குடுக்கும்போது உங்க கனவருவுக்கு அந்த ஆயிருபாங்கற்து வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்ச கம்மியாகுள்ள அமோண்ட்டு குடுக்கும்போது
ஆமா
அப்படி இதுக்கு வந்து சகோதரி இதுக்கு வந்து உங்க மாமியார் தா சகோதரி சொல்லணு வந்துட்டு சின்னவ வந்து குடுத்துட்டான்டா நீதா வந்து குடுக்குணு அவன் பாதி குடுக்குற நீ பாதி குடு ஏன்னா வந்து அவனுக் கு வந்து ரெண்டு பிள்ளைங்க இருக்குல்ல டா இப்ப அவுங்க அம்மா வீட்ல இருக்றனால பரவால அவங்க அம்மா வீட்ல இந்து வந்ததுக் அப் பற யாரு குடுப்பா நீயு தா குடுக்கணு அவுங்க அம்மாதா வீட்டுக்கு பெரியவங்கல்லா இருந்து அவங்கதா சகோதரி இதெல்லா எடுத்து அவுங்களுக்கு சொல்லிக் குடுத்து வளக்கணுமே
அவுங்க அது ஒன்னு சொல்லவு மாட்டாங்க அவுங்களுக்கு ச அவுங்க சைட்ல அவுங்களு காசு போயிட்ருந்தா போது
தங்ல ரொம்ப கொஞ்ச செரமந்தா சகோதரி
ஆமா அவுங்களுக்கு வந்து என்னன்னா அவ்ங்களுக் காசு மட்டு கரெக்டா வந்துட்டுருக்கனு
அதா அதா
இங் இங் அதுவா அதாவது வந்து இந்த மகன்ட்ட வந்து பையப் காசு குடுக்காட்ட இந்த மகன்ட்ட வந்து ஏச்ச ஆடுவாங்க திட்டுவாங்க அ அதாவது அந்த மகனாருந்தா திட்ட மாட்டாங்க
ஓ ஓ சேரிங்க சேரிங்க அப்ப வந்து உங்க கணவர் உங்க கணவர்தா சகோதரி செரியில்ல அந்த எடத்துல அவர் தா வந்து கரெக்ட்டா நடந்துக்காம இருக்காரு நீங்க அவர்கிட்ட கொஞ்ச எடுத்து சொல்லுங்க சகோதரி
அவுங்கதா கொஞ்ச யோசிக்கணு அப்டி தானே
சகோதரி கேக்குதுங்ளா
அ கேக்குது
சேரிங் சகோதரி இப்புடிதா இருக்கு யோசிக்கிணு சகோதரி இருந்தாலுமே வந்து சில ஆம்பளைங்க வந்து சகோதரி அந்த யோசிக்கிற பக்குவத்த வந்து சில பேத்துக்கு இருக்காது சகோதரி மனைவியா இருந்து நம்ப தா அவுங்ளுக் கொஞ்ச புரியும்படியா நீங்க கொஞ்ச எடுத்து சொல்லணு கொஞ்ச தெளிவா இப்டி நமக்குனு ரெண்டு நமக்குன்னு ரெண்டு கொழந்தை இருக்கு நம்ம கொழந்தையு பாக்கணும் அது பெண் கொழந்த வேற நமக்கு இருக்கு அவளுக்குன்னு ஒரு நல்லது கெட்டது நம் பண்ணணு சேத்து வொக்கணு புடிக்கணு அப்டின் நீங்க கொஞ்ச பொறுமையா கொஞ்ச எடுத்து சொல்லுங்க கோவ்மா சொன்னீங்னா அந்த எடத்துல வந்து சண்ட வரும் கொஞ்ச பொறுமையா பக்குவமா சொன்னீங்னா ஓரளவுக்கு
அதி இல்லாமங் என்னோட மாமியார் எப்டின்னா அவங்க வந்து நம்மகிட்ட அந்த மொகத்துக்கு நேரா பேசாட்டாலும் வெளியில போய் வந்து ஆயிரத்தெட் குத்தம் கொர சொல்லுவாங்க
ஓ அப்டிங்களா சகோதரி ஓகே ஓகே
அதாவது இப்ப வந்து மின்னாடி வந்து என் கணவர் வந்து ஒரு வாரமா கல்யாணனா வேலைக்கு போகல அப்பம் சொல்லவங்க எப்ப இவ இவ இருந்து வந்து ச வேலைக்கும் போகல எடுக்கல இவா இருந்து நல்ல சந்தமா இருந்ச்சு சாப்ட்டுட்டு இருக்கன் சொல்லி சொல்லுவாங்க அப்ப அது நம்ம காத்ல வரம்ம நம்ம மனசு குத்துமா குத்தாதா
கண்டிப்பா சகோதரி இருந்து கோவந்தா வரும் ஏன்னா வந்து மத்தவங்களா இருந்தப்ப எதுக்குடி பெசுன்னு சொல்லி சண்ட போடல மாமியார போயிட்டாங்கறதுக்காக சண்டையும் போட முடியாது அண் அந்த எடத்துல வடங்கிதா நம்ம போற மாரி இருக்கு
அப்பா நம்ம யோசிப்பம் நம்ம சாப்டக் கூடாதா அப்ப நா வந்த வருவ அப்ப ரெண் அப்டி சொல்லி என்னம காதுல வர அந்த விஷியம் வரம்ப நா என்ன பண்ணுவேன்னா ஒரு வாரம் அம்மா வீட்ல வந்து இருந்துருவே அவ்வ அவுங் அ இதே போலத நா என்ன பேசுற போலதா அந் அந்த பெண்ணையு பேசுவாங்க அப்போ கொஞ்சமா ரோஷம் வரன்னுமா வரண்டாமா
ஆமா சகோதரி ஆன வந் இப்ரு
ரோஷா இல்லாதவங்க இருப்பாங்கல்ல அந்த மாரி இருக்காங்க இருக்கட்டு
என் என்ன சகோதரி பண்றது உங்க கணவருக்கு வந்து வெகுலியா இருக்காரா இல்ல வெய்க்கானல்லமா இருக்காற ஒண்ணும் புரிய மாட்
இப்ப இருக்கக் காலகட்டத்துல சசோதரி நம்பக் நம்ப பாக்கெட்ல வந்து பணம் இருந்தாதா நம்மள மதி ப்பாங்க நாலு பேர் இல்லாட்னா மதிக்க கூட மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து சமூகம் ரொம்ப மாறிருக்கு சகோதரி
கண்டிப்பா
ஆமா சகோதரி என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணும் புரிய மாட்டங்கது சகோதரி
என்ன பண்ண
ஆமா நீங்க வந் நீங்க வந்து சகோதரி உங்க கணவர் கிட்ட வந்து நீங்க கொஞ்ச புரியும்படியாவே நீங்க எடுத்து சொல்லுங்க
அதா அந்த கொழந்தைகளுக்கு பால் வாங்றாங்க தோச மாவு வாங்றாங்க மீன் வாங்றாங்க
அவங்களோட அவங்களோட அப்பா சம்பாதிக்கிறத அவங்க பசங்களுக்கு செஞ்சு குடுக்கலாமே சகோதரி அவங்கப் அப்பாவு வேலைக்கி தான போறாரு ஏ சித்தப்பா உடைய சித்தப்பா ஓட சித் அப்பாவுக்கு வந்து சித்தப்பா வந்து இப்ப தனி சித்தப்பாக்கு இப்ப வந்து கல்யாணம் ஆகல அப்டினா தாராளமா அண்ணெ பசங்களுக்கு செய்யலா தப்ப கிடையாது சித்தப்பாவுக்கே வந்து ஒரு குடும்பம் ஒரு குழந்தைங்க இருக்கும்போது நம்ம எப்டி தனியா வந்து செய்யலும் நம்ம எப்டி வந்து நம்ம தம்பிக்கிட்ட இருந்து வாங்கலாங்கிற மாரி அவங்க அண்ணனுக்கு தோண வேணா சகோதரி
அதா
அவங்க அண்ணனுக்குதா துண்ணையு நம்ம வந்து காசு குடுக்கலையே நம்பத் தம்பி வந்து கடைக்குதான வேலைக்கு போறரு அவனுக்கு கொண்டாட்டி புல்லாயின்னு இருக்கு அவங்க வைஃபை
நாங்க சொந்தமாட்டா வேல வச்சிருக்கோங்க நாங்களும் சம்பளத்து தா இங்க வேல பாக்கோ காலையிலந்து சாய்ங்காலம் வரைக்கும் நின்னா நைட் நின்னாதா கையில ஒரு எண்ணூறுவாதா சம்பளமே அவளோந்த
ஒரு நாளைக்கி எட்நூருபாய்ங்ளா சகோதிரி
எண்ணூர்வாதா சம்ளோ
அதா அதா சகோடி
இதுல அதுல வந்து நீங்க இப்ப டீசல் பெட்ரோல் எல்லா ரேட்டு கூடியிருக்கு அதுலே நூர்ருவாக்கே பெட்ரோல் அகினு
ஆமா இல்ல சகோதிரி நம்பக் கணவருக்குதா சகோதிரி த ந ஓகே சகோதி நமக்கான நேரம் முடிந்து விட்டது வேறொரு அழைப்புல இதப்பத்தி தொடர்ந்து பேச்லாம் சகோதிரி
ஆ செரிதா அந்த மாதிரி
சகோதிரி ஆம்
நன்றி